வணக்கம் சகோதரரே நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கேன் சகோதரி நீங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக் கிறீங்களா வீட்ல எல்லாரு நல்லா இருக்குறாங்களா
நானும் நல்லா இருக்க சகோதரா எனக்கு எங்க வீட்ல எவ்வளவுதா பணம் இருந்தாலு எனக்கு சேமிப்பு அப்படிங்கறதே இருக்க மாட்டங்ககுது இன்னைக்கு எனக்கு எப்படி செலவு அதோட சேமிப் இப்ப அத பத்தி கொஞ்சோ சொல்லி தரீங்ளா.
ம் ஓகே சொல்றே. இப்போதைக்கு இருக்க காலத்துல சம்பாதிக்கிறது அப்படிங்கறது எவ்ளோ ஒரு முக் முக்கியமான விஷயமு அதே மாதிரி நம்ம எப்புடி சேமிக்கிறோ அப்படிங்கறதா ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷியோ.
அது உண்மைதான் சகோத் கிறோ அதுதா நா கேக்குறே பல்ல எவ்வுளோ வருமானோ நல்ல வருமானோ அப்படி கஷ்டப்பட்டு நம்மஸ் சம்பாதிக்கிறோ ஆனா மாச கடைசியில பணோ எங்க போகுது அப்படிங்கறதே தெரியாம போயிருது
அதுக்கு முக்கியமான காரணோ என்னன்னா நீங்க உங்களோட செலவுகள வந்து மொதல்லயே திட்டமிட்டு வச்சுக்கணு. அதாவது ஒரு மந்த்தோட ஸ்டார்டிங்ல நீங்க வேலைக்கு போற ஆளா இருந்தீங்கன்னா சேலரி உங்களோட சம்பளோ ஊதியம் வாங்கிட்டு. நீங்க வந்து ஃபஸ்ட் முதல்லயே திட்டம் போட்டு ஒரு நோட்டுல் ஒரு புக்ல எழுதி வச்சுக்கணு நம்மளோட செலவுகள் இந்த மாதிரி இருக்கணு அப்படிங்கறது எழுதி வச்சுக்கணு.
ஆ, சரிதா தேவையான பொருள நம்ம வாங்கணு. ஆனா தேவையில்லாத செலவையு நம்ம கொறைக்கணு அப்படித்தான சொல்ல வரீங்க
ஆமா அப்படித்தா சொல்ல வரே உதாரணத்துக்கு சில நேரத்துல சலுக இருக்குது அப்படிங்கறக்காக நம்மல்லா தேவயில்லாத பொருள வாங்கி கி யூஸ் பண்றோ. அதெல்லா கொஞ்சோ தவிர்க்கணு.
சரிதா பிறகு நம்ம வீட்டுல பயன்படுத்தாம ஒரு ஓரத்திலயே இருக்கு அதுக்கு நம்ம அந்த பொருள் ஆ, சலுகையில கெடைக்குதுன்னு வாங்கறதுக்கு அத நம்ம வாங்காம உண்மையிலேயே அது தேவையா இல்லையா அப்படிங்கறத யோசி ச்சு நமக்கு மாத் தாந்திர செலவுல கணக்கு அதெல்லா போட்டு வச்சு அத பாத்து வாங்கலா. அ, அப்டின் சொல்ல வரீங்களா
ஆமா. நம்மோட வீட்டு வாடக மின்சார கட்டணோ உணவு இதெல்லா எப்புடி நம்ம செலவு பண்றோ குழந்தைங்களோட கல்வி செலவு இது எல்லாத்தையு எழுதி வச்சு பாக்கணு அப்படி பாத்தோம்னாதா எதுக்கானஸ் செலவுகள் அத்தியாவசியோ எதற்கான செலவுகள் ஆடம்பரம். அப்படிங்கறதெல்லா நம்மளுக்கு தெரியு.
சரக்கட்டணோ உணவு செலவு குழந்தைங்களோட கல்வி செலவு எல்லாவுத்தியு எழுதிப் பாப்பேன்னு சொல்றீங்க இது ஒரு நல்ல பழக்கோ. கணக்கு வைத்தா அது எங்க அதிகமா செலவாகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கறக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு அப்டின்னு சொல்றீங்ளா
ஆமா அப்படித்தா சொல்ல வரே அப்படி பண்ணுனா மட்டுந்தா அதுக்கப்புறோ அடுத்த மந்த் மாசத்துல தேவையில்லாத செலவு எல்லாத் த்தையு நம்ம கொறைக்க முடியு.
சேமிப்பு பத்தி உங்க கருத்து என்ன
சேமிப்பு அப்படிங்கறது சம்பளோ வந்தாத் அப்புறோ மீத் தம் இருக்கிற பணத்த மட்டூ சேமிக்கிறது அப்படிங்கிறது கெடையாது அது வந்து ஒரு சரியான வழி இல்ல
அப்பிடினா நீங்க என்ன சொல்ல வறீங்க
மொதல்ல சேமிப் புக்கான தொகைய தனியா எடுத்து வைச்சுட்டு அதுக்கப்புறந்தா மீதம் எவ்ளோ காசு இருக்குதோ அந்த பணத்துல எவ்ளோ செலவு பண்ணணு அப்டிங்கிறத நம்ம ஒரு நிர்வகி வெச்சுக்கணு
அப்பிடின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கனா நம்மளுக்கு வர்ற ஒரு குறிப்பிட்ட தொகையிலே இருவத்தஞ்சாயிர வருதுனா அதுல ஐந்தாயிரத்த நம்ம மொதல சேமிப்புக்கு எடுத்துட்டு மீதி இருக்க இருவதாயிரத்ல தா நம்ம செலவுக்கு அந்த நோட் போட்டு உ செய்து அத செலவு பண்ணணு அப்டின் சொல்ல வர்றீங்க இது மிகவும் ஒரு பயனுள்ள ஆலோசனை சரிதானே
ஆமா சில பேரு சேர்ச்சு பிரிய தொகையா இருந்தாலு தொடர்ந்து சேமிச்சு வந்துட்டே இர்ந்தாச்சுன்னா அது நாளைவுல ஒரு பெரிய தொகையா நமக்கு மாறி இருக்கூ
சிலர் பலர் என்னுடைய வருமானம் கொறைவு அதனால என்னால சேமிக்கவே முடியாது அப்டின் சொல்றாங்கல அத பத்தி நீங் என்ன நனைக்றீங்க
வருமானம் எவ்ளோ முக் இருக்குது அப்டிங்கிறது இதுல முக்கியமேல்ல ஒரு ஊதாரத்துக்கு பத்தாயிரம் வருமானம் இருந்தாலூ அதுல முதல் இரண்டாயிரத்த சேமிக்கிறதுக்காக எடுத்து வைத்துக்கணு அப்பிடி வச்சுட்டோ அப்டின்னாச்சுனா பேல் ம் மீதமாருக்கிற எட் எட் எட்டாயிரோ ரூவாய நம்ம செலவு பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்லா
கொழந்தைகளுக்கு சேமிப்பு பழக்கத்த கத்து கொடுக்கணு மா அது அவங்களுக்கு உதவியா இருக்குமா எந்த மாதிரி கத்து குடுக்கலான் நீங்க கொஞ்சோ சொல்ற் றீங்ளா
கண்டிப்பா ஒண்டியில்ல சேத்து வச்சு சிறு வயசுலருந்தே கொழந்தைங்களுக்கு சேமிக்கிறத் கத்து குடுக் க்லா அது ஒரு நல்ல பழக்கம்
ஆன்லைன் ஷாப் பிங் இப்ப ரொம்போ இந்த காலகட்டத்தில அதிகமாய்ட்டே போயிட்ருக்குல அதுதா நம்ளோட செ லவுக்கு ஒரு முக்கிய காரணம் அதுதா அப்டின் நெனக்றீங்ளா
வீட்ல இருந்தபட் டியே பொருள்களை எல்லா வாங்க முடியு அப்டிங்கிற காலகட்டத்ல நம்ம வந்து இருக்கிறதால தேவையில்லாத பொருள் ப்ளே நம்ம நெறைய வாங்கி வெ வெச்சுக்கிறோ அதனால ஒரு பொருள வாங்குறதுக் முன்னாடி ஒரு நேரமோ ரெண்டு நேரமோ நல்லா யோசிச்சு அதுக்கப்புற இது தேவையா இல்லையா அப்டிங்கிறது என்னனு தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புற நம்ம வாய்ங்க்கணு
நிச்சயமா ஆசைக்கூ தேவைக்கூ உள்ள பொருள்களோட வித்தியாசத்த நம்ம மொதல்ல புரிஞ்சுக்கணூ அது இருந்தாலு அவசர கால நீதி இத பத்தி நீங்க கேள்விபட்ருக்கீங்ளா
ஆமா உடல் நல ப்ரச்சன வேல இழப்பு அல்லது எதிர்பாராத செலவுகளுக்காக நம்ம தனியா காசுகள சேமித்
சரிதா தங்க வாங்குறது ஒரு சேமிப்பா
பல குடும்பங்கள் தங்கத்த சேமிப்பா பாக்குறாங்க ஆனா அதோட சே த்து வங்கி சேமிப்பு மற்றும் பிற முதலீடுகள் இதெல்லா இருக்கனு அப்டிங்கிறதே நா சொல்லிக்கிறே இந்த எடத்துல
சரிதா சகோதரரே தங்கம் வாங்கறது ஒரு சேமிப்பு தா முதலீடு செய்யறது ஒரு சேமிப்பு தா வேற என்ன சேமிப்பெல்லா செய்லானு நீங்க நனைக்கிறீங்க
தங்கம் வாங்குறது இது ஒரு முக்கிய மான சேமிப்பு தா அதே மாதிரி நம்ப அஞ்சல் அலுவலகத்தியு காச சேமிக்கலா
சரிதான் சகோதரே நமக்கு வர்ற ஊதியத்துல நமக்கு முதல சேமிப்புங்கறத எடுத்து வச்சுக்கிட்டு அத போக மீதி இருக்குறத நம்ப செலவு பண்ணங் பண்ணனு அப்டிங்கறத நம்ப இதுல இருந்து கத்துக்குறோ சேமிப்புங்கறது முக்கியோ சேமிப் பு தா இந்த காலகட்டத்துல மிகவு முக்கியோ சரிதானா சகோதரரே
ஆமா சகோதரி நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்ட்
நன்றி சகோதரா